ஹலோ வணக்கோங்க எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீ
நல்லா இருக்கே சாப்டாச்சா
இனிமேதா அ இன்னெக்கி சப்பாத்தி
அப்பறொ தொட்டுக்க குருமாவா
ஆ இந்த வெங்காய கோஸ் மாரி எங்க அம்மா பண்ணுவாங்க அதா அத நாபவோ வந்துச்சு பண்ணியாச்சு ஆ நீங்க சாப்டீகளா பாப்பா எல்லா சாப்ட்டாளா இனிமேதே
க்கு வந்தே வென்னுமேதா இட்லி ஊத்தி வெ கொழம்பு அத்னால மீன் கொழம்பு வெச்சு செரி அத வெச்சு ராத்திரி குடுக்கலா அப்பிடின் அப்றோ உங்க வீட்ல இந்த இதெல்லா எது வளக் க்குரீங்களாங்க பெட் அனிமல்ஸ் ன்னு வாங்களே இந்த செல்ல பிராணிகள் லா
செல்ல பிராணிகள் எதும் வள மீன் தொட்டி மட்டுந்தா வெச்சிருக்கோ வளக்குறதுக்கு எடொம் இல்ல எங்களுக்கு எ
அ அ
ஆ
கோட்னு வந்து ஒருத்தவ்ங்க நல்லா வள வளத்த அ இது வளத்திருப்பாங்க போலங்க
ஓ ஆ
அ அது பண்ணா ஆக்சிடெட் ஆயி நடுவு இதுலயே வந்து அப்டியே செத்து கெடந்துச்சு அது அவ்ங்க எடுத்துட்டு போய்ட்டு என்ன பண்ணாங்க அந்த குழி உண்டி அதுக்கு பால் எல்லா ஊத்தி அந்த மாதிரி எல்லா பண்ணாங் ஆ அது பாக்குறப்பயெ ஒரு மாதிரியாவே இருந்துச்சு சேரி
ஆ
ரொம்ப செல்லமா வள
செல்லமா வளர்த்தர்றாங்க அதுவே பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்கும்
அதுவு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை எல்லா இல்லாம இருக்குறவங்க இந்த வீட் வீட்ல எல்லா பாருங்களே ஒரு நாய் பூனைெல்லா நெறைய வளர்பாங்க
ஆமா அந்த வீட்டுக்குள்ளயே அப்டி வளப்பாங்க இந்த மாரி ம் அதுக்குன்னு தனி பெட் இந்த மாரி நா பாத்திருக்க நெறைய வீட் ல ம்
அது வந்து ஒரு நாய்ங்க அந்த நாய் பேரு ன்னு சொல்லிட்டு வெள்ள கலர் நாய் ரொம்ப செல்லாம வளர்த்தணங்க அந்த நாய அப்டியே அது எப்டின்னா எங்க தெருவுல வந்து யாருமே உடாதுங்க போக உடாது அது கூடாது மஞ்சப்பை எடுத்துட்டு போக கூடாது டபுள்சுக்கு போகக்கூடா அம்மா யாராவது போனா கொள்ளச்சி கொதறிருங்க
ஐயயோ
பேர் வந்து நாய் தெருன் கூப்புடுவானுங்க
ஓ அந்த ஒரு நாய்னாலயா
நாய்னால அப்பறமா என்னாதுன்னா யாராவது எங்க வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்தாலுமே கத்துவாங்க பேர சொல்லி ஓ அப்டின் சொல்லிட்டு அப்பற நாங்க வந்து கூப்புடுவோ இல்ல கடிக் கடிக்காது வாங்க அப்டின் சொல்லி அப்பற சொல்லுவோமா அது எங்க அம்மாட்ட நடுவுல ஒன் அப்பறோ அப்ப வந்து நானு எங்க அப்பா மட்டுதா வீட்ல இருக்கோ அந்த நாய் தாங்க எனக்கு கூடவே நா காலேஜ் படிக்க போயிட்டு ஆறு மணிக்கு வருவேணுங்க அப்ப எங்க அப் அப்பா என்ன பண்ணுவாரு சமச்சு குடுப்ப ஆறு மணிக் வந்ததுக்கு அப்பறோ சமச்சு குடுத்தோனே எங்க அப்பா எடுத்துட்டு போவாரு சாப்பாடு குடுத்துட்டு ஏதோ மீட்டிங்களோ பின்னாடி எனக்கு சவுண்டு கேட்டுட்டு
ஆ இந்த
அ இப்பல்ல போயிட்டு எங்க அப்பா ஆறு மணிக்கி நீ வந்து என்ன அப்பன்னா சாப்பாடு குடுத் த்துட்டு ரிட்டன் வருவாரு வரப்ப வந்து தா வருவாரு பன்னெண்டு மணி ஒரு மணி போலதா வருவாரு நைட்ல
ஆ ஆ ஆ
ஆ அப்ப வந்து என்னன்னா அந்த நாய் தா எய கூடவே இருக்
எனக்கு பின்னாடி இரச்சல் ரொம்ப அதிகமா இருக்
இரச்சலா இருக்கா அந்த ஒரு நிமிஷோ ஆ
அ வேல செஞ்சிட்டு இருக்கீங்க பாத்தர வளக்கிறீங்களா
இல்ல இல்ல இல்ல இல்ல அ சவுண்ட அதிகமா வச்சி உட்டாங்க அத கம்மி பண்ணிட்ட செரி செரி செரி இப்ப கேகுத்தா ம்
ஓகே இப்ப இப்ப வாலிமில்ல அ ஓகே அப்போ அந்த நாய் என்ன பண்ணுங்க வாசல்லயே எய கூடயே உக்காந்துருக்குங்க நைட் என்னன்னா நா தூங்கிருவ அப்ப அப்ப வந்து என்னனா நாய் எங் கூடவே உக்காந்துருக்கும் ராத்திரி வரைக்கு எந்த ஒரு இல்லாம ஒரு கட்டத்துல அது ரொம்ப வந்து கண்ணு தெரியாம போயிச்சிங்க
அய்யய்ய அப்ப நைட்டு அப்பா வரமாட்டாங்களா பா படத்துக்கு போயிட்டு
குடுத்துட்டு ராத்திரி நைட் சர்வீஸ்ல தா வருவாரு பதினொன்னு பன்னெண்டு ன்னு இந்த மாதிரி தான் வருவாரு
ஓ ஓ அவ்ளோ நேர
வரைக்கும் அந்த நாயி தா என் கூடவே இருக்கும்
சேரி சேரி சேரி ஆ அப்பறம் கண்ணு தெரியாம என்ன பண்ணீங்க
அப்பறம் என்ன பண்ணிட்டாங்க கண்ணு தெரியாம போனோன்ன நாங்க வளத்துக்கிட்டு இருந்தோமா எங்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்க இன்னொருத்தவங்க பக்கத்துல உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க கடிக்குதுன்னு சொல்லிட்டு குறவர்கள்லாம் இருக்காங்க பத் அவங்கள வர சொல்லி அந்த நாய புடிக்கிற வர சொல்லிட்டாங்க அந்த நாய்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்மள சாகடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டுன்னு வீட்ட சுத்தி சுத்தி சுத்தி வருதுங்க
ஆ உங்களுக்கு தெரியல ஆ
அந்த டைம் பாத்து நா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் எங்க அம்மாக்கு அன்னைக்கு ஆப்ரேஷன் நா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வீட்டுல யாருமே இல்லங்க போயிட்டு வீட்டுக்கு வர பாத்தீங்கன்னா அந்தநாய் செத்து பேயி சினு சொல்றாங்க எப்டி இருக்கு
உம் கொண்டுட்டு போயிட்டாங்களா இல்ல தன்னால செத்து போச்சா
இல்ல கொண்டுட்டு போய் அத என்ன பண்ணிட்டாங்க சாகடிச்சுட்டாங்க ஆனா ஆனா அது சொல்றாங்க இந்த மாறி சாகடிக்குறதுன்னு சொல்லிட்டு
அதெல்லாம் பாவன்னு சொல்லுவாங்க
இல்லங்க அதோட பிரதிபலன் வந்து அவங்க வீட்டு வந்து ஒரு பையனுக்கு வந்து குழந்தையே இல்லைங்க
ஓ சேரி சேரி உங்க வீட்டு பக்கத்துவீட்ல ஆ ம்
கல்யாணம் ஆகி ஒரு இருபத்தி குழந்தையே இல்லன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு டாக்டர் எல்லாமே எழுதி குடுத்துட்டாங்க இல்ல அப்டின்ட்டாங்க அவங்க என்ன பண்ண ஆ அந்த நாய்களை கொண்டுட்டு போய் புடிச்சு புடிச்சு புடிச்சு சாகடிக்கிறதுதாங்க அவங்க
வேல ஆ ஆ
வந்து யாரும் போக கூடாது வரக்கூடாது அவங்க மட்டும் தான் இருக்கணும் நாய் தொல்ல இருன்ன எந்த நாயி அந்த நாய் என்ன பண்றது கொறவனுக்கு காச கொடுத்து நீ அந்த மாதிரி பண்ணதுனால உனக்கு கிடச்சுச்சு அதோட பாவம் கேட்கப்படும் தான
ஆ
ஆ‌ இப்ப எங்கதுலயே என்ன தெரியுமாங்க சொல்லுவாங்க இந்த அபார்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா இந்த அபாஷன் இந்தா அபார்சன் ஆகுறதே ஒரு பாவன்னுதான் சொல் சொல்லுவாங்க அபார்ஷன் பண்றதே பாவம் ஏன்னா அந்த குழந்தைகள் அந்த குழந்தைங்க வந்து கடவுள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்க அதுங்க வந்து சொல்லுமாங்க நம்மள வந்து அ கடவுளே நீ வந்து எனக்கு அந்த அம் தாய் தகப்பனுக்கு குடுத்த ஆனா அவங்க வந்து என்னைய வேணான்னு சொல்லி என்னைய அழிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ய அவர் கிட்ட போய் முறையிடுமா
ஓ சேர் சேரி ம்
கிட்ட போய் முறையிடுமா முறையிடும் போது அப்ப அந்த கடவுள் என்னா சொல்வாருன்னா நீ வந்து என்னோட ஏஞ்சலா நீ இருந்துகிட்டு கொழந்தைங்களல்லா நீ என்ன பண்ணு அன்புபடுத்து அவங்கள போய் வெளயாட்டு காட்டு அப்டின்னுவாங்க இப்ப கொழந்தைங்கள்ல்லா பாருங்க தூங்கிட்டே இருக்கும்போது சிரிக்குங்க அப்ப அந்த சிரிக்க சிரிக்குதுங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸூங்க வந்து அவங்கள வந்து எங்கள்துல வந்து என்ன சொல்வாங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸ் போய் அவங்கள வந்து வெளையாட்டி காட்டுது அப் அப்டின்னு அர்த்தோ அப்ப ஏதாவது ஒன்னுன்னா அத அப்ப அழுகும்போது அதோ அதுகிட்ட வந்து தீய சக்தியு வரு வீட்ட சுத்தி அந்த தீய சக்தி வரும்போது அந்த ஏஞ்சல் போய் அவுங்கள வந்து காப்பாத்தி டக்குன்னு அந்த கொழந்த என்ன பண்ணு சிரிக்கு ஓ ஆள் வந்துட்டாங்க நம்ம தூங்கலா அப்டின் னு எங்களுக்கு மேரேஜ் ஆகுறது முன்னாடி வந்து மூணு நாள் கிளாஸ் நடத்துவாங்கங்க அந்த க்ளாஸ் அதுலதா சொல்லுவாங்க நீங்க வந்து அதோட ம் பாவங்கள் வந்து நம்ப பின்னாடி அனுபவிப்போங்க எப் எப்படி அனுபவிப்போனா அந்த பீரியட்ஸ்னாலையு அந்த இப்ப போய்க்குங்குறனாலயு அந்த தீட்டும் நம்ம என்ன பண்ணுவோன்னா அனுபவிப்போ அந்த ஒரு ஒரு கொழந்தையு நம்ப வந்து
வழலை நீங்க பைபுள் புக்ல படிக்கலயா
இல்ல எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஒரு ஃபாதருங்க தா வந்து எடுப் பாங்கங்க எடுத்து நாங்க மூணு நாள் ரிட்டன் பண்ணனு இது வந்து அவுங்க சொல்லி குடுக்குறது தா
ஓ செரி செரிங்க
இந்த பாவங்கள்ல்லா வந்து நீங்க வந்து சர்வசாதாரணமா நீங்க வந்து பண்ணிட் இதாகு ஓகே பரவால்ல ரெண்டாவது உடனே அபார்ஷன் பண்ணிட்லா அடுத்தது வந்துர்ட்டு ஒரு ரெண்டாவது கொழந்தை பொம்பள புள்ள அடுத்தது செரி பாக்கலா அடுத்தது ஒரு பொம்பள புள்ளங்க நீங்க உடனே ஆனா அத செய்ய நீங்க இப்ப வந்து படமாட்டீங்க வயதான களுக்கு அந்த என்னது மாதவிடாய் வந்து இதாகும்போது முட் முடியும் போது நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுவீங்க அனுபவிப்பீர்கள் அப்டின்னுவாங்க
ஓ இதுக்கு எது பரிகாரம் எல்லா ஒன்னு சொல்லலையா
அப்டி எல்லா சொல்ல மாட்டாங்க பரிகாரம் என்ன சொல்றது நீங்க வந்து ஒரு கொழந்தையே அழிக்கிறீயே நீ உனக்கு என்னா எந்த பரிகாரோ யாரு குடுப்பா ஒரு அதே இல்லாதவங்கள்லா எவ்ளவு போய் ஏங்குறாங்க எது
இல்லங்க அவுங்க இ என்ன ரீசன்னா நீங்க சொல்ற மாரி ஒர் ரெண்டு கொழந்த பிறக்குறக்கு பைனான்ஸ் ப்ராப்ளமா நம்ம அந்த பிள்ளைய பெற் பெத்தெடுத்து வளக்குறதுக்கு இப்டி பண்ணிட்டு போறாளா அப்டிங்கிற பேரன்ட்ஸோட நெனப்பு இருக்கலாம்ல ஏனா பின்னாடி அந்த புள்ள கஷ் டப்படுறதுக்கு எ ம் அ
அது என்ன சொல்றாங்ளாங்க ஒரு ரெண்டு கொழந்த நீ இதாகுறன்னா அந்த ரெட் நீ வளக்குற அளவுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கான் நீ யோசிக்கணு நீ இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து தா வேணு நீ கேட்டு யோசிக்கிற எடத்துல
ம் ம்
அதனால வந்து ஒரு கொழந்த ஒரு கொழந்தைங்கிற ஒரு உயிர உருவாக்கி நீ அத காப் பாத்தி படிக்க வைக்கிறப்ப நீ எவ்ளோ தடவ யோசிக்கணு
ஆமா
இந்த காலகட்டத்துலங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணே அ கோயில்ல வந்து பாட்டு பாட கூட்டிட்டு வந்தாரு வரிசையா அஞ்சு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாரு
நீங்க பேசறது விட்டு விட்டு கேக்குதே
கேக்குதா நா இங்க வெளிலதா உக்கார்ந்திருக்கே அப்ப அஞ்சு பிள்ளைய வந்து கூட்டிட்டு வந்தாரு பாட்டு பாடுறதுக்கு அப்ப நாங்க நெனைச்சோ ஓ அஞ்சு கொழந்தைய அவுங்க கோயில்லருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல பாட்டு பாடுறதுக்கு அப்டின்னு நெனைச்சுகிட்டோ
ம்
அப்புறமா இதெல்லா முடிஞ்சதுக்கப்புறோ நாங்க கேட்டா அந்த அஞ்சு கொழந்தையு அந்த அண்ணனோட கொழந்த அப்டிங்றாரு
ஓ அஞ்சு புள்ளைங்க அவரு அவர்
ல நாலு ஆம்பள பிள்ள எனக்கொரு பொம்பள பிள்ள என் குடும்பத்துக்கு வேணு அப்டின்னு சொல்லி அஞ்சு த்துக்கு ஒரு புள்ள பொம்ம்பள பிள்ள ஆ
ள்ள வேனுங்கிறவங்ளு தவோ இருக்கா அந்த என் ஃப்ரெண்டு வீட்லல்லா ஃபுல்லாவே எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு ஆம்பள பிள்ள பொம்பள பிள்ளயே இல்ல அவங்களு ஆனா வேணா அவ்ளோதா எங்களுக்கு பெறக்காதுங்கற ஆனா பொண்ணு பாத்தா ரொம் சந்தோஷப்பறா பெண் கொழந்த பிறக்கலையே அப்டின்னு
அவரூ சொன்ன
ரெண்டு பசங்க ஆ
அவரு சொன்ன ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவுங்க தம்பி க்கி வந்து கேன்சர் வியாதி வந்து எப்போ சாவோன்னு தெரியாது கொழந்த இல்ல கல்யாணமு பண்ணல இப்ப அவனு ஆன இருந்திருந்துன்னா அவனுக்கொரு ரெண்டு பிள்ளைங்க இருந்திருக்கு அப்ப எங்க வீடே எப்ப டியாக்கு ஒரு கொழந்தைங்க இருந்திருக்கு இல்லயா நம்ம நம்மளுக்கு வந்து அது ஒரு என்னாவாருக்கு யோ இந்த காலத்துல போய் பன் புள்ளய பெத்திருக்கானே இவே
ஆமா ஆ கண்டிப்பா
உங்களோட மைண்ட் செட்டு
முன்னாடி எல்லா அஞ்சு புள்ள ஏழு புள்ள பிள்ளைல் கூட பெத்துருப்பாக அப்பெல்லா ஒன்னு தெரியல வளர்த்துட்டா வளக்றீங்க ஒரு பிள்ளய குறதே நம்ம பெரும்பாடாருக்
அப்பல்லா இவ்ளோ டெக்னாலஜி இல்லல்லங்க கெட்டு போறதுக்காக இல்லையே தாய் கேப்பாங்க பொண்ணு கட்றதே அம்மாவுக்கு புடிச்சிருந்தா சேரிங்க அப்டினுங்கிறானுங்க இப் ப அந்த மாரிருக்கா கல்யாணோ பண்ணு நா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கே அப்டின் சொல்லிட்டு அந்தட அந்தப்பல்லா தாய்த் தகப்பன வந்து ரொம்ப மதிப்பாங்கங்க இப்பெல்லா யாரு உங்களுக்கு ஆமா அப்டின்டு டி இருக்கானுங்க யாருமே கேட்க மாட்டேங்குறாங்க இல்லயா
அதா சொல்லுங்க ஏங்க
இருக்குங்க சேரி சாப்டுங்க சப்பாத்தி சுட்டுட்டீங்க சாப்டுங்க ஆ சேரி போனருங்க